சந்தோஷ் சந்தோஷூ என்னா நெனச்சின்னு சொல்ட்ட நா பக்கத்துலதா இந்த நிசாந்த் பக்கத்துலயே
ஆ அ நிசாந்து சாவ வெக்கத்துக்கு கை வெக்கத்து போனானாம
அது என்ன ஆச்சுன்னா நானு நிசாந்து ஆக்காஷ்லா இருந்தோன்டா நீங்களல்லா எவனுமே சாப்ட மாட்டீங்க அப்டின்ட்டு உக்காஞ்சிட்டீங்க
அ டேய் நாங்க வெளிய போய்ட்டோன்டா டேய் நாங் வெளிய போய்ட் நா கிளாஸ்லேலதா அந்த டைம்ல
அது என்ன கத தெர்ல நீங்க இல்ல அப்போ நாங்க பசிக் குது செரி பரவால்ல போய் சாப்டுவோ எடுத்துட்டு நிஷாந்த்து போயிட்டு ஒரே ஒரு சப்பாத்தி தான்டா எட்த்தா
ஆ
எத்துட்டு வருண் கேட்டான் எனக்கு ஒண்ணு எத்துன வாடான்னா இவன் வருணுக்கு சேத்து ஒரு கணக்கு சொல்ட்டு எத்தான்
ஆ
அதுக்குள்ள பாலமுருகன் நித்திஸ்லா ஏதாவது கிளாஸ் லீட்ரு மாரி
ஆ
நிசாந்தே எல்லாருக்கு வேணு கீழ வை சப்பாத்திய கீழ வை கீழ வைன்னாம் பாரு அவன் சொன்னா டேய் வருணுக்கு ஒண்ணு எடுத்துன் போறடண்ட்டு
ஆஹ
கீழ வை ஃபஸ்ட் கீழ வை எடுக்காதண்ணா பாரு நீயு உன் சப்பி சப்பாத்தியுன்ட்டு அந்த கொழம்பு தொக்கு மேலே தூக்கி வச்ட்டா அது செதறிச்சு லேசா இவன் பாலமுருகன் வந்து நிசாந்து நீ ரொம்போ பண்ற அப்டின்ட்டு கிட்ட வந்து தள்ளி வுட்டான் பாரு
ஆ
ஆ எனக்கு பக்கத்துல இருந்த எனக்கு கடுப்பாயிடுச்சு ஏனா இப்போ சாப் பாடு விஷயம் அவன் அஞ்சாறுலா எடுக்கல ரெண்டே எடுத்தா ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு வருணுக்கு
ஆ
வாய்க்குள்ள கொசு போய்டுச்சுடா
சர்தா கொசுபா கொசு பால்டாப் கொசு ஒண்ணுமாட்டது மஸ்கிட்டோ நேரப்பா இங்கிலீஷா
அப்றோ அவனுங்க தப்பாதா நனச்சுக்க போறானுங்க கால் ரெக்கார்டு கேக்கறவங்க
அது இல்லடா இது கொசு தாண்டா மஸ் க்கிட்டோ அது இது
அவுங்க அது தப்பா நனச்சுக்கோ என்னச்சுன்னா எனக்கு இனிமே சாப் பாடு விஷயத்துல அவன் வந்து அப்படி பேசுனது ஏதோ இவனுங்க அந்த கிளாஸுக்கே லீட்ரு எங்க கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க தா பொறுப்புண்ற மாரி
சண்ட போட்டன்டா நல்லா ஞாபகம் இருக்குடா அவனுக்கு ஆச்சிரம் அமைதியாய்டானுங்கடா
பின்ன அவ்ளோ பேச பேசனானு ஆ நான் அப்பயே சொன்ன டேய் பாலமுருகனு இனிமேல்லா பண்ற வேல வெச்சக்காத அவ்ளோதா அடிச்சிருவே இன்மே அவன என்னா மொறைக்கற நீ தேவ இல்லாம உன் சப்பாத்திய அவன் ரெண்டே எடுத்தான் நீ ரொம்ப பேசுனே் வெச்சுக்கோ இங்கேயே அடிப்பேன்டா உன்னன்ன
ஆ
எல்லாருமே சண்ட போட்டு கம்முன்னு போயிட்டானுங்க தேவையே இல்லன் சப்பாத்தின்னுட்டு நானு நிசாந்த கூட்ன்னு வா மச்சான் நம் உங்களுக் ஏதுறா இந்த சப்பாத்தின்ட்டு வலிச்சின்னு வெளிய போன பாரு நானும ஆக்காசு போறதுக்கு முன்னாடி அந்த சப்பாத்தி ஒரு பார்வ பார்த்தோ நிசாந்த்து நீ போய் கை கழுவு கையெல்லா கொழம்பாயிடுச்சு நாங்க வந்துர்றோ சொல்ட்டு
ஆ
கத்தினே உள்ள போன திருப்பி ரிட்டன்னு பாலமுருகன் கிட்ட நீ எப்பட்றா அப்டி சொல்லா சொல்லிக்கினே கத்தினே போனேன் எல்லாருமே தள்ளிப்போய்ட்டாங்க சப்பாத்திய வுட்டு அவ்ளதான் நானே அக்காசு புட்டு புட்டு எவ்வளோ முடியுமோ ஒரு நாலஞ்சு சப்பாத்தி வாய்க்குள்ள அடச்சிட்டு என்னடா என்னபண்றது இவனுங்கல்லாம் இப்படி பண்றானுங்கன்னு சொல்லி சொல்லியே வாயிலவ போட்டுன்னு தீட்டினே வாய்ல
வர்ணி பிரியாவ உக்க்காந்து பேசியிருந்திருப்பான்
அ திட்டினே எல்லாத்தையும் தின்ட்டு மச்சா சரியானங்கடா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ட்டான் காலி பண்ணிட்டு
செர்தான்
அவனுங்க இவ திட்டினே வந்தா வாயில போட்டுன்னு மொத்தமா துண்டுப் போய்னேரு
ஒண்ணு பண்ண முடியாது வா
அவ்ளோ தா காலி பண்ணிட்டு நிசாத் தாண்ட போயிட்டு தண்ணி குடிக்கிற தாண்ட போயிட்டு
டேய் ஆனா ஸ்கூல்லு செம ஜாலியாந்திர டே அம்ம டே உண்மை சொ ஸ்கூலு செம ஜாலிந்திரா டேய் கால்ல வருனே இங்கிலீஷ் பீர்டு முடிஞ்ச உனே நாங்கல்லா ஓடுவோம் நீதா
ஊண்மேயே
ஃபஸ்ட் இங்லீஸ் பீருடு முடிஞ்சோன வரு பிசிக்ஸ் பீரூ பீருடுல சாப்டுவோமா மிஸ்ஸு வந்துனு சாப்புட்னே இருப்பாங்கோ ஆ சந்சோஷ் கீழ வப்பாானாங்க கையில சோறு சோற இருக்கும் பட்டுபட்ணு பேப்பர்ல தொடச்சிட்டு
தூக்கி அட்சிட்டு
அடே அப் அடே அங்கிங்யும் சோர்ல இறச்சிட்டு கீழபோய் ஒக்காந்திருப்பா அப்டே ஒன்னிமே தெரியாத அப் அப்பாவி மெரி ஆ நீ செத்த ஒக்காருவோம்
எட்டி பாத்தட்டு ஏய் என்னங்கடா அப்டி பெஞ்ச எல்லா எறச்சி வச்சிருக்கீங்க எப்ட்ற படிப்பீங்க இதே எடத்துல பிசிக்ஸ் மிஸ் மூஞ்சி சொல்ச்சுனு
அப்புறம் பிரேக்பெல் அட்ச்சிருவங்களா அவ்ளதான் பெஞ்சி கிஞ்சி எல்லாமே
இரண்டு அடி அச்சுட்டு கிள்ளிட்டு போய்டுவாங்க
சுனிதா விஸ்வருவாங்கோ யாரு சாப்பாடு ஆஹா யாரு சாப்பாடு இது சாப்பாடு வச்சது சுனிதா வந்து கேட்னு இருக்கும்
ஆவ்ள்தா பிசிக்கிஸ் மிஸ்ஸு அப்டி கிளாஸ் எடுக்க ஒரு வாய் வாயில வெக்கறது அவங்க திரும்பிபாப்பாங்க திருப்பி திரும்ப வாயில பாத்துருவாங்க கிட்ட வந்து பேசுனு
டேய் அண்ணிக்கு ஒன்னு சொன்னாங்க பாரு என்னா என்னா சவுண்டது மிஸ் லாரி மிஸ் லாரி சவுண்டு மிஸ் ரிவர்ஸ் வருது மிஸ் அன்னிக்கலாம் செம இந்தி அன்னக்குனிய ஆ
டேய் நா தான அந்தகவர்ல ஊதினிருந்தன் விசிலு
ஆ நா சொன்னே பாத்தியா அன்னைக்கி அ எல்லாமே சிரிக்கிறாங்கடா டேய்
யாரு அது விசில் வச்சது யாரு அது கட்சி பெஞ்சலதுந்தா வருது யா ச ஆகாஷ் ஒரு பக்கம் சிரிக்கிறான் கண்ட்ரோல் பண்ண முடில பசங்களால நீ சொன்ன பத்திய டக்குக்னு ஏஞ்சி மிஸ் அது லாரி சத்தம் மிஸ் அங்க அங்க போயி என்டா எந்த ஊர்ல லாரி சத்தம் அப்படி இருக்குமா
அடேய் கிளாஸே சிரிக்குதுடா ஆ பரவாலா இன்னும் பரமால்லா பா எதா அந்த இதுவுலா அப்ளை பண்ணிருந்தாங்கல நீட் இதான் ஸி இது ஜே அதுக்கு வந்து ஏம்பா பேர் கொடுக்க மாட்ர அப்டின்னு ஊர் பஸங்லாம் ஸ் குடுகறாங்களே சார் இல்ல சார் எக்ஸாம் லாங் சார் எப்டி சார் பா ஒங்க மாமியாரு வீடு லாங்காந்தா போவாம இருப்யா சார் டெய்லியு போவ சார் எங்க மாமியார் வீட்டுக்கலா எல்லாருமே எல்லா
மாப்பளக்கு அவ்ளோ வெறின்னுவாரு மாப்பிளைக்கு அவ்ள வெறி அப்டி
எதுவுமே அதெல்லா அப்பறோ சொல்ல எது தவிர்க்கவு எல்லா தவிர்கவு எலா தவிர்க்
ம் ம்
அண்ணா அவுரு எப்பமேஅதானே சொல்லுவாரு மாப்ள்ளனு சொல்லாரு உ உங்க ஊராலு எங்கடா
ம் எங்க அந்த பாக்கல்மேட்டு பாகல் மேடு பபைய எங்கவ
ஆ ஐயா பாகல் மேட்டா வரலையா ஸ்ரீயா காஸ் சிரிப்புடா ஆனா குள்ளமா ஒர்த்தவ ஐயா அவ ஸ்கூலுக்கு அவ ஸ்கூலுக்கே வரது இல்லையா குள்ளமா இருக்கறவ எங்க போனானே தெர்லையா அவ்ள்தா இவரு வந்துருவாரு பார்த்திபன்னு வந்தோனே டப்பு டப்புன்னு அச்சிருவோ கண்ண மூன்னச்சிருவோ
ஏய் எனக்கு புடியவே புடில வந்தோனே புக்கு ஒரு கார்னர் வச்சு ஆச தீர அச்சிருவ
டேய் டெஸ்ட் எய்தனயா பச்சியா சொன்ன டெஸ்ட் யாருக்குமே தெரியாதுரா
ஆ நான் சொல்ட்டனே முன்னாடி பெஞ்சுக்கு சொல்ட்டனே முன்னாடி பெஞ்சுக்கு சொல்ட்டனேன்னா முன்னாடி பெஞ்ச போய் கேக்கணு
முன்னாடி வருசு அண்ண நாளைக்கு பச்சந்தருன்னு பொரிமாவானா சொல்ட்டு பூடுவாரு
நம்மலும் மறுநாள் வந்து நம்மள அடிப்பாரு சம்மயா அடிப்பாரு இப்டி நா போத போட்னே ஒக்காந்துக்கணு அமேகம் அப்டில்ல
கூடாது அப்டின்னு
டேய் சந்தோஷு ஆ உ நம்ம பல வாட்டி சொல்ல முடியாது நீ பச்சிருடா வீட்டுக்கு போய் நீ பச்சிற்ற ஒ கூட இருக்கனு படிக்கே மாட்றானுங்கோ செரியே இல்ல நீ பி மேடோ இந்த பீ த்ரீ கெடுக்குதே சந்தோஷ்தா மேடோ மேடோ இந்த சத்தியமா இந்த குரூப்பு தெரிது பீ த்ரீ மேடோ எத்தனா சொல்லடா மாத்தி மாத்தி சொல்னேருப்பார்ரா அண்ணி டேய் அழ அ அன்னிக்கு இதுக்கு போன்னே டீ சி வாங்கசோ டேய் டேய் அம்மா இடி இடிக்குது டீ சி வாங்க போன்னேடா
ம்
ராரு அம்மா இந்த பி த்ரீன்னு ஒரு குரூப்மா அதுக்கேத் திதிம்தோம் சந்தோசு லட்சுமி இது ரெண்டே பேருமா இவனுங்கதாமா இந்த குரூப்பே கெத்தானுங்கோ இப்ப அந்த குரூப்பே இந்தவஸ்தோட பாருமா இவனுங்ளாலதான்மா காம்மௌன்ட் வீட்டுக்கு ஓடுருவானுங்கோ இவனுங்களா எதுக்மா காலேஜ் சேகறீங்கோ காலேஜ்ல சேக்காதிங்கோ அவன காலேஜி சேத்து எந்த செவுரு குதிச்சினு எந்த பொண்ணு கூட்டு போவானன்றா எங்க அம்மா என்னையே அவரு அப்டிதாமா அவரு சும்மா சொல்லுவாருமா அவரு டீச்சர் இல்லம்மா எடுபுடிமா
ஒரு மாசோ நானே காம்பவுண்ட் செவுரு எகிரிகுச்சுதாண்டா உள்ள வந்து அட்டனன்ஸ் போட்டுக்கன
டேய் என்னா பண்றது ஒண்ணு பண்ண முடியாது
கால்ல லேட்டா வந்துருவ முன்னாடி கேட்ல போனா பறமா அடிப்பா
ஆ ஆ
முட்டி போட வப்பா கொம்புல அடிப்பானுங்க அப்டின்ட்டு சுத்தினேந்த கை க தங்காகய் நிக்கா சேத்துல கீத்துல பேண்டுன்னு ஓடினு வந்து செவுத்து கித்தெல்லா தேச்சின்னு உள்ள வந்துருவா
ம்
ஃபஸ்ட்டு பீரியட்ல ஒன்ன பாக்கவே இல்லயே அப்டி எங்க போன நீ ட்டு ஃபிசிகிஸு மிஸ் ஃபிசிக்ஸ் மிஸ் கேப்பாங்க
பரம எப்டியாது வெல்ல ஒரு விளையாடில்றா மச்சா அந்த வ உட்ணாச்சா மெல்ல அடிக்கவே இல்ல
ஆமாண்டா என்ன பண்றது
நா தப்பிச்ட்டே நா தப்பிச்ட்டே எப்டியோ பரமா கைல பரமா கைல இனிமேலு நீ எந்த காரிய ஆக வேண்டிய வேல இல்ல
அடி வாங்கிட்டு எது பேசாம இருந்ததே நிம்மதி அவ ஹெல்ப் பண்றானே அதுவே போது
இனி மேலுக்கு பரமா கைல என்னடா காரிய ஆவ்வேண்டியதா மார்க்சீட்டு வாங்கிட்னா அத்தோட அதுக்கு அந்த ஸ்கூலுகு ஒனக்கு சம்மந்தமே இல்ல
எவளோ காலேஜு ப்ரொஃபஸருங்கள கிளாஸ்மேட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களா இருக் காங்கடா அவனுக்கு அவனுக்கு அவ்ளோ பெரிய லிங்க்கு இருக்குடா
அவ அவ்ங்க காலேஜுல ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட்டு ரேங்க் பாஸான்டா க்ளாஸ் ஃபஸ்ட்ல அதனால அவ்ங்கள எல்லா தெரியுல்ல அவ சூப்பர்வைசரு அவ கூட பச்சவ்கள்லா கெமிஸ்ட்ரி இப்ப நீயு நானு ஒரே து குரூப் படிக்கிறோ எல்லா ஒரே டிபார்ட்மெண்ட்ல தா போவோ
இந்த காலேஜுன்ற யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஃபோ அவ்ங்ககிட் கிட்ட இருந்து இவ்ங்களுக்கு லிங்க் பண்ணி இவ்ங்க கிட்டருந்து அவ்ங்க லிங்க் பண்ணி பேச வச்சான்டா என்ன
அதனா அவ்வளோ வயசு ஆவுது அவ்வளோக் கிதுவு இருக்கு
நானு நென்ச்சம் பரமா வேஸ்ட்டு போல நம்ப இவலா எப்டி வாங்கி தருவா சீட்டுன் நென்ச்சா
ஆ
எல்லா காலேஜ்லயு நாலஞ்சு ப்ரொஃபசர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயு ஃபுல்லா எச் ஓ டி ங்க சாதா ஆளுங்கனா கூட பரவால்ல எச் ச்சோடி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே கேட்டா எல்லாமே க்ளாஸ்மேட்ஸு தெரிஞ்ச ஆளுங்க எ கூட படிச் ச்ச பையனோட க்ளாஸ்மேட்டு என் சொந்தக்கார பைய எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறா இவன அன்ம்ச்சா எந்த காலேஜு வேனாலு பேசி வாங்கி குடுத்துருவா போல்டா
அதா நீ ஃபஸ்ட்டே கொஞ்ச பேசிருக்கணு அத
அவர் அதா சொன்னாரு நீ ஃபஸ்ட்டே சொல்லிருந் ந்தா எந்த காலேஜா இருந்தாலு நா அசால்ட்டா நீ கேக்குற காலேஜு வாங்கி குடுத்துருப்பல்ல அப்டின்னாரு
அதே தா நீ கவுன்சிலி்ங் கூட அப்ளே பண்ணிருக்க அதுல
தெரிஞ்சிருந்தா ரிசல்ட் வர அன்னைக்கே போய் நின்றுருப்பனே ஐயான்ட்டு
கா அவரு எதுமே சொல்லிருக்க மாட்டார்றா பண்ணி தந்துருப்பார் பர்தறா ஆனா எ நாலா போயிருந்தேனா வையி நீ யார்றானு ஒன்னு பக்கத்துல ஒன்னு டாஷ் போட்டு கேட்ருப்பாரு அவள்தா முட்ஞ்ச மாரி எட்த்துட்டு போய் அவ வீட்டுக்கு வந்துருப்ப ஆனா மத்தபடி நா மார்க் க்கு மார்க்கு கொறைப்பாருன் பாத்தன்டா மார்க்கே கொறைக்கல்றா
எனக்குந்தா எதுமே கோறைக்கல கொ கொறைச்சிருக்குறாங்கன் சொன்னானுங்க பசங்க பாத்துட்டு
எப்பா எனக்கு கொறையல்றாப்பா எப்டியோ
யாருக்குமே ஒரு மார்க் கூட கொறைக்கல முடிக்க கூட புடிக்கல பாத்தியா ஆமா எனக்குலாம் புடிச்சிருக்கணு புடிக்காம கம்முன்னு வுட்டாரு எனக்கு ஒண்ணுமே
அசேய் நா எப்டியோ தப்பிஸ்டன் டா எப்பா ரொம்பல்லா வெட்டல மீடியமா இருந்தது அப்பறந் தா அப்டி அப்டியே வாழ்ந்து
ராஜா கூட புடிக்கல என்ன பாத்துட்டு
ஆகாஸ் ஒரே ஆள் தான்டா புச்சா கடைசி வரையு அவன ஆகாஸ் வர்டு வல்றா
தண்ணி போட்டு வச்ச சு சுனித்தானு சொல்லுது இந்த மாரி தண்ணி போட்டாச்சு வாரிட்டு வர வேண்டிதான இப்பளோ போதிரமய வந்தன்ட்டு அ சேர்